அது என்ன ஆ ஹலோ ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க சிஸ்டர்
ஆ இன்னா பண்றீங்க ஏ எப்டி இருக்கீங்க மேம் ஆமா ஆமா மேம் பேசிட்டே இருந்தல்ல கட் கட் ஆயிடுச்சு செரி செரி ஆ ச சரி எதுல உட் டோ
அதுதா எதுவுமே செய்ய தெரியாது யூடியூப் பாத்து செய்யணும் மேகி கூட செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வன்ட அத எப்டி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நா அத செய்யத்துக்குள்ள பத்து வாட்டி போன் பண்ணிட்ட எனக்கு இது எப்டி செய்யணும் இது எப்டி போடணும் அது எப்டி போடணும்னு கேக்கறதுக்குள்ளயேப்பா அது செஞ்சு க கத்துக்கிறதுக்கே எவளோ நாள் ஆயிச்சு
அப்டியா ஃபுல்லா எப்டி காய் எல்லா போட்டு பண்ணீங்களா
அதுதா காய எல்லா போட்டுதா செய்யறதுக்கு கத்துக்குனன் ஒரு வாட்டி டி ஃபர்ஸ்ட் டைம் அப்டிதா க செய்ய ஆரம்பிச்ச அது மட்டும்தா செய்ய தெரியு மேகி மட்டும்தா செய்ய தெரியு
ம் மேகி அது அது நம்ம காய் சாத ஆ ஆ தோச ம்
அப்பற காஃபி போடுவ காஃபி டீ போடுவ தெரியாது காஃபி போடுவ
ம் ம்
அப்றோ என்னது அப்றோ வேற எதுவும் தெரியாது சாப் சாப்பாடு வந்து வெந்தருச்சான்னு தெரியாது மிச்ச எல்லாமே பண்ணுவ வெந்தருச்சான்னு தெரியாது வடிக்க தெரியாது மிச்ச எல்லாமே தெரியும்
வேற என்ன அந்தா அரிசி கழுவி அதுல ஒல கொதிக்கும் போது போடுறது
ஆ அவ்ளோதா தெர்
இல்ல குக்கர்ல வைக்கறது அவ்ளவுதா குக்கர் ம குக்கர்லனா எப்டின்னா ஒரு கிளாஸ் நீங்க எந்த இதுல அரிசி போடுறீங்களோ அதுக்கு ஈக்குலா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்தணு ஆமா அ அது மாதிரி நீங்க அது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கரெக்ட்டா வரு கரெக்டா அந்த விசுல் வர அது மாதிரி குக்கர் வச்சுக்கணும் அந்த சவுண்ட் சைட் எல்லா லீக் ஆகுது பாத்தீங்களா அது மாதிரி எல்லா வச்சாலா இதுவாயிடும் இது மாதிரி பாக்க முடியாது ஆம் அந்த ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அது மாதிரி நம்ம ரெண்டு கிளாஸ் அரிசினா நாலு கிளாஸ் தண்ணி அது மாதிரி அளவு வச்சு ஊத்திட்டு ஆ உ இல்லன்னா உங்கள ப மாரி புழுங்க அரிச்சுதா முக்காவாசி பேர் யூஸ் பண்ணுவாங்கல்ல இங்க எல்லா புழுங்கள் அரிசி வந்து ஒரு அர ம நேர ஊற வைக்கணும் ரெண்டு விதமான அரிசி இருக்குமா புழுங்கல் அரிசி பச்ச அரிசனு பச்சரிசி வந்து அது சீக்கிரமாவே வெந்துரும் ஒரு ஒரு விசுலே வெந்துரு
ம்
ஏன்னா அது வந்து அப்டியே வருது இதுனா பாயில் பண்ணி வரும் இந்த அங்க ஆஃப் பாயில் பண்ணிட்டு வரும் அதனால புழுங்கல் அரிசிதா இப்ப இருக்கவங்க எல்லாருமே இங்க சாப்டுவாங்க ஆந் ந்ரா அது பெங்ளூர் அது மாரி சைட்ல இருக்
புழுங்க அரிசினா அந்த ரேஷன்ல போடுவாங்கள அந்த அரிசியா
ஆமா ரேஷன்ல போட்ற அரிசிதா அ பொன்னின்னு சொல்லுவாங்க நம்ம வெளியில வாங்கறது சாப்பாடு வடிக்கறது எல்லா ஆமா அதுவு புழுங்கல் அரிசி தா
அ
தெரியு பாத்தாலே பச்சரிசினா வெள்ளையா இருக்கு ஒங்ளுக்கு
ம்
அ புழுங்கலர்சினா ஒரு மாரி எல்லோவிஷா இருக்கு
அத் ரேஷன்ல போடுறது பாத்துருக்கே அது இட்லி செய்ய துக்ல்லா யூஸ் பண்ணுவாங்களே அந்த அரிசி தான சொல்றீங்க ம் ம் ஓ
கிளாஸ்ஸு அ ரெண்டு கிளாஸ் அரிசின்னா நாலு கிளாஸ் தண்ணி வெச்சு குக்கர்ல அப்டியே ஒரு மூனு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டா ரைஸ்
ஆ குக்கர்ல
து நம்ம வந்து இது பண்ணனு ஆமா ஆமா ஆமா குக்கர்ல செய்றது ஈஸி வேற முட்ட சாதோ அந்த மாரில்லா செய்ய தெரியுமா
முட்ட சாதோ தெ எப்டி செய்யனுன் தெரியு ஆனா இது வெறியு செஞ்சது கெடயாது
அ அது ஒன்னுலமா ஈஸி தா ஃபர்ஸ்ட்டு வந்து மு அ அ அ
சொல்லுங்க சொல்லுங்க
இத வந்து நம்ப கடுகு எண்ண ஊத்திட்டு கடுகு அ சீரகம் அது அது ரெண்டு நல்லா பொரிஞ்சக்கப்பறமா கருவேப்பில அ போட்டுட்டு அப் ப்றோ வெங்காயொ வந்து நம்ப வந்து நம்ப எப்டி சின்னதா போட்டா புடிக்குமா இல்ல நீட் நீட்டா போட்டா புடிக் மா எப்டி வேணா போட்டுக்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்றமா உப்பு போட்டுன்னு மஞ்சத்தூள் போட்டுக்னு போட்டுட்
அ
அதுக்கப்றோ எத்தன முட்ட வேணுமோ அது எல்லாத்தையு ஒடச்சிட்டு அதுல அதுலே டேரெக்டா ஊத்திக்கலா ஊத்திட்டு ம் கொஞ்ச நேரோ வெயிட் பண்ணக்கப்றோ அந்த முட்டெல்லா வந்து அப்டியே க கட்டி ஆயிடுமா அதுக்கப்றோ நம்ம வச்சு கரண்டி வச்சு கெலறிட்டே இரு ட்டு கடசியா பெப்பர் போட்ருனு அது நல்லா வந்து பொடி மாஸ் மாரி ஆயிடு அப்பறொ பெப்பர் போட்டுட்டக்கப்பறொ மா அ வடுச்சு வச்ச சாதோ இல்லன்னா குக்கர்ல வச்சது எந்த சாதமா இருந்தாலு நல்லா உதிரி உதிரியா வெச்சிட்ணு வரா மாதிரி அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன தெரியுமா பண் றிங்க வடிக்கிறதா இருந்தா ஒரு ஸ்பூன் எண்ண இல்ன்னா நெய் போட்ருங்க அதுல இது மாரி ஃபிரைட் ரைஸ்ஸு தக்காளி சாதம் அது மாரி வெரைட்டி ரைஸ் பண்றதா இருந்தா அது மாரி எண்ணப் போட்ருங்க இல்லன்னா நெய் போட்ருங்க குக்கர்லனாலு அ அதே மாதிரி போட்டுட்டா நல்லா கொ கொஞ்சோ வரு அத வந்து அப்டியே அந்த இப்ப நீங்க ஒரு நாலு முட்ட போட்டிங்கன்னா ஓ ஒரு ரெண்டு பேரு இல்ல ஒரு த்தவுங்க ரெண்டு பேர் சாப்புட்ற அளவுக்கு கரெக்டா சாப்பாடு போட்டு அதுல கெளரிர்ல்லா ரெண்டு முட்ட தா ஒரு ஆளுக்கு கரெக்டா இருக்கு அது மாரி நம்ப போ ப்ரபோஷன் பாத்து கரெக்டா போட்டுட்டு நல்லா
ஹலோ சிஸ்டர்
போட்டு புரில கேக்லியா
ஆ எனகு இப்பதா கேக்கு சொல்லுங்க
ஆ ஆமா அவ்ளோதா அதோட மிட்டு சுட சுட சாப்ட்டா அது கரெக்டாருக்கு அதுக் கூட என்னது வேற எதா ச்சு சைடிஷ்னா உருளக்கெழங்கு வெச்சுக்லா அத ஃப்ரைப் பண்ணி அது தெரியுல்ல உருளகெழங்கு
ஆ உருளகெழங்கு ஃப்ரை ஆ தெரியு தெரியு
ஆ அது எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு கருவேப்ள போட்டு அதுக்கப்றோ அந்த உருளகெழங்கு கட் பண்ணி வெச்சத வந்து அதலப் போட்டு கொஞ்சோ வெந்தகப்றோ மொளகாத்தூளு ஆமா மொளகாத்தூள் போட்டா அது எப்டி பண்ணுவீங்க
அது சிப்ஸு அந்த ஸ்லைஸ் ஸ்லைஸாப் போட்டு அம் மொளகாத்தூள் உப்புலத் தண்ணி லைட்டா ஊத்திட்டு அதுலப் போட்டு எண்ணெல போட்டு எடுப்பாங்களே
ஓ எண்ணெ எண்ணென்னா நம்ம வானல்ல வெச்சா இல்ல தோசக் கல்லியா
எ தோ இதே அது என்னது பேரு அதுப் பேரு தெரிலியே கொழம்பு செய்வாங்களே அதுல எண்ணெ ஊத்திட்டு கடாய்க் கடாயில எண்ணெ ஊத்திட்டு அர் ஆ எண்ணெ ஊத்திட்டு அதுல போட்டு எடுப்பாங்க இல்லையா
ஓகே ஓகே அது மாரி சிப்ஸ் மாரி செஞ்சி சாப்டுவீங்ளா
ஆ அந்த மாரி தெரியு
ம் ம் ம் இது வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட் ட்டு அது மாதிரி பண்ணுவாங்க சே தயிர் சாதந்து கூடாலா வெச்சு பண்ணுவாங்க சாப் சொவாங்கல்ல ஆ அது மாதிரி ஆமாமாமா அதுமா அதுவு இந் கரெக்டா வரு அதா எண் ண்ணெ கொஞ்சோ நெறையத் தேவப்படு அதுக்கு அது போட்டா நல்லாருக்கு வெ வெண்டக்காப் பொரியல் செய்ரதாருந்தாலு எண்ணெ நெறையத் தேவப்படு அது அந்த கொழ கொழனுருக் க்குல்ல அதெலாம் போறதுக்காக ஆமா அதுக் ஆனா வெண்டக்கா பொறுத்த வரைக்கு நம்ம வந்து அம் டேரக்ட்டா பொரியல் பண்ண முடியாது அத கொஞ்சோ நல்லா வதக்கிட்டு அந்தக் கொழ கொழப்புலாங் கொஞ்சப் போனக்கப்றமாதா அம் திரும்ப எடுத்து வெங்காயம் போட்டு அது மாரிப் ஆ பச்ச மெளகாலாம் போட்டு ஃப்ரைப் பண்ண முடியு அம்மா செய்வாங்களாப் பாத்துருக்கீங்ளா
இல்ல சிஸ்டர் நா அதுல்லாப் பாத்தது கெடையாது அம்மா செய்வாங்க நாச் பாச் பாத்தது கெடையாது அதுலா
அ அ இனிமேனாச்சு நீங்க செய்றீங்ளோ இல்லியோ கூட போய் நின்னுப் பாருங்க உங்கள்க்கு அப்பதாந் தெரியு ஆமா என்னென்ன பண்றாங்க அது மாதிரிலா எனாப் பாத்தாலே ஒரு சிலது தெரிஞ்சிரு அப்புறமா நம்ம யோசிப்போ இப்ப நம்ம அங்க அப்ப இருக் க்கும் போது அவுங்கக் கூட நின்னுப் பாத்துருக்லாமோ செஞ்சிருக்லாமோ அப்டின்னு சொல்ட்டு எனா நீங்க ஃபஸ்ட்டுப் பொண்ணுன் சொல்றீங்க வேற கத் த்துக்ணு இப்பலருந்தே கொஞ்சோ கொஞ்சோ கத்துக்ட்டாலேத் தெரிய வரு ஒன்னுல்ல அவுங்குள்க்கு ஹெல்ப் ஃபுல்லாவு இருக்குல்ல கொஞ்சோ வெங்காயோ கட் பண்ணி குடுக்கற்து
ம் அ வெங்காயோதா கட் பண்ண வெங்காயோ கட் பண்ணத் தெரியு வெங்காயோ தக்காளிலாக் கட் பண்ணி குடுப்பே இந்த சமைக்கிறதுதா கொஞ்சோ கஷ் டமா அது தெரியவே மாட்டிகிது நானு எவ்ளோதா ட்ரைப் பண்றது ஹலோ ஹலோ சிஸ்டர் ஆ எனக்கு கேக்குது சிஸ்டர் ஹல் ஹலோ
ம் சொல்லுங்க சிஸ்டர்
ம் கேக்குதுங்கா
ஆ கேக்குது கேக்குது
ஆ சொல்லுங்க ம்
அப்றோ சிஸ்டர் வேற என்ன டவுட் இருக்கா
வேற என்ன ட எனக்கு சமக்கிறதுல எல்லாத்துலயு டவுட்டுதா வரு வேற எதுமே டவுட்டு இல்லாம எதுமே ம்
அப்றோ வேற ஒங்க தங்கச்சி எது ஹெல்ப் பண்ணுவாங்ளா ஆ வீட்லதா இருக்காங்க அதா இந்த பக் ஓ அந்த பக்கமா சுத்திட்ருக்கே வந்து வந்து டிஸ்டப் பண்ணினு இருக்காங்க ஆமா ஆமா ஆமா விளையாடிடு கீழ இருக்க ஒரு பொண்ணு அவங்க விளாடிதா இருக்காங்க என்னான் தெர்ல அவங்க அப்பா வந்து எதோ திட்டிட்ருக்காரு
யார் தெர்லியே ஆ ம் பசங்கள வச்சுக்கற்தே ரொம்ப கஷ்டோ இல்லயா
ஆமா ஆமா என்ன பண்ணுவாங்களோ இப்ப நேத்து போய் சைக்கிள் ஓட்டிடு வந்து எங் பொண்ணு கீழ விழுந்துட்டா
ஆ
ஆ அதா பாத்துட்டே இருக்
பத்ரமா பாத்துக்கணு
ஆமா ஆமா
ம்
தா கரெக்ட் இல்லன்னா எனக்குதா டோஸ் உழு
ம் அவங்க அப்பா கிட்ட இருந்தா
ஆமா ஆமா ஆமா
அ
கேப்பாங்க ஏ என்ன எதுக்காக அப்டின் சொல்லிட்டு நீ எங்க போன என்ன பண்ண ஃபோன் ப பாத்துட்ருந்தீங்ளா அப்டி இப்டினு
அ
ம் அதுக்காகதா இப்பதா உள்ளதா கூட்டு போயிதா பா டி விதா போட்டு உட்னு அப்பதா அமைதியா இருப்பாங்க கொஞ்ச நேரோ வெளில விளையாடுவாங்கன் பாத்தா இதுக்குள்ள என்னவோன் தெர்ல அவரு கூட்டு போறாரு அவங்க பொண்ண சேரி ஆமா ஆமா ஆமா
ம்
சேரி இல்ல சிஸ்டர் அப்றோ வேற ஏதாச்சு சொல்லுங்க
வேற என்ன சிஸ்டர் சொல்றது நீங்க எதாச்சு சொல்லுங்க
வேற என்ன தலைப்பு அத பத்தி பேசலாமா டைம் இருக்கா இல்லனா அடுத்த கால்ல பேசலாமா நம்ம வேற தலைப்பு தலைப்பு இல்ல ம் சேரிங்க சிஸ்டர் வச்சிறே ம் அ